ஹலோ ஏ வாய்ஸ் கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க
ஆ நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்க நீங்க நல் லா இருக்கேங்ளா ஆ ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க
ஆ என்ன சாப்டீங்க
இன்னைக்கு லெமன் ரைஸ் சாப்டோ நீங்க சாப்டீங்களா
ஆ நானு சாப்ட சாம்பார் சாதம்
ம்
அப்புறோ லைஃப் எல்லா எப்டி போகுது
ஆ நல்லா போகுது உங்களுக்கு எப்டி போது
அம் போயிட்டுருக்கு
ஆம்
நீங்க ஏதோ ட்ரிப் எல்லா பெயிற்க்கீங்களா
ஆ நா பேயிருக்கே நீங்க பேயிருக்கீங்ளா
ஆ பயிருக்கே எந்த ஊரலா பேயிருக்கீங்க
நா மீனாட்சி அம்மன் கோவில் அழகர் கோவில் அரண்மனை நெறயா டெம்பிள்ஸ்ல்லா நெறையா போயிருக்கே
ஆ ஆ
ஆ அங்கே எல்லாமே நல்லாருக்கோ
ம் ம்
மீனாட்சியம்மன் கோவில்ல வந்து ஆயிரங்கால் மண்டபம் அதெல்லா நீங்க விசிட் பண்ணிருக்கீங்களா
ஆ நா கூட இப்ப ரீசன்டா வந்தே நல்ல கோயிலே சூப் பெறவ் நல்லா அமைப்பா நல்லா இருந்தது நல்ல ஒரு அனுபவம் கெடைச்சது இப்பதா ஒரு மே மந்த் மார்ச் மந்த் கிட்ட வந்தோ
ஆ
அழகர் கோயிலு அப்பறோ இன்னொன்னு பாண்டி முனிஸ்வரன் கோயில் அதுவூ அங்கதான இருக்கு பக்கத்துலே ஆ அங்கேயும் பாத்துட்டு அதுக்கப்பறம் திரு ச்செந்தூர் முருகன் கோயில் அப்டே போயிட்டு போயிட்டு வந்தோம் எல்லாமே ஒரு நாள்ல
அங்கதா வந்து இப்பதா கும்பாபிஷேகம் கூட நடந்துச்சு
ஆ ஆ முடிஞ்சிருச்சிங்களா
அ ஆ ஆ முடிஞ்து முடிஞ்சது
அ ஆ நாங்க வரப்ப அந்த மேற்கூரைல்லாம் அந்த இதெல்லா கட் டி வச்சிருந்தாங்க கோபுர தரிசனம் கூட பண்ண முடியல உள்ளயும் நல்ல கூட் டமா இருந்தது ஒரு ஒன் அவர்ல சாமி பாத்துட்டு வந்தோ
அ ஆ
உ அ நல்லா இருந்தது அப்பறோ இந்த ஆயிரக்கால் மண்டபம் அதெல்லாமும் பாத்துட்டு அப்பறோ மத்தியானத்துல அங்கயூ போயிட்டு வந்தோம் அப்பறோ அங்கே ஒரு இன்னொரு ஒரு காளி கோயில் இருக்குல்ல
ம் ஆமாம பத்ரகாளியம்மன் கோவில்ன்னு இருக்கு
ஆ அங்கியுமே பேயிட்டு வந்தோ
போயிட்டு வந்தீங்களா பாண்டி கோவில் அ ஆ நியர் பைல தா அந்த பத் ரகாளியம்மன் கோவில்தா இருக்கு அப்பறம் அ அழகர் கோ ஆ அழகர் கோவில் மேலயும் வந்து ராக்காட்சியம்மன் கோவிலும் இருக்கு
ம் ம்
பழமுதிர்சோலயும் அது மேல இருக்கு
அ ஆ நாங்க அங்க போல அந்த திருப்பரங்குன்றம் அங்க போனோ
ஆ
திருப்பரங்குன்றம் பேயிட்டு இந்த மூணு கோயிலும் பாத்துட்டு அப்பறோ டேரக்டா அப்பறோ திருச்செந்தூர் பேயிட்டு அங்கயுமே நல்ல கூட்டமா இருந்தது
ஆமா கோ கொஞ்சோ
ம் அதனால நாங்க காலயில ஒரு நாலு மணிக்கே எந்திர்ச் ரிச்சு கடலெல்லா குளிச்சுட்டு
ஏர்லியரா போனா கொஞ்சோ பாக்கலா சொன்னாங்க கூட்டோ இல்லாம போனா
ஆ ஆமா நம்ம அந்த நாலு மணி அதுமாதிரி தூங்குறத இது பண்ணிட்டு சாமிய பாக்கனும்ட்டு டக்குனு கொளம்பனும்னா நால் மணிக்கல்லாம் பேயிட்டு பாத்துட்டு வந்தோ அப்பயுமேன்னா நல்ல கூட்டோ இருந்தது லன்ஞ்சு காலயிலா வந்துட் டு அந்த அன்னதானோ சாப்டோ சாமி பாத்துட் ட்டு நாலு மணிக்கு பாத்துட்டு அன்னதானோ சாப்டிட்டு வந்தோ
ம்
அப்புறோ மதியானத்துக்கு அங்கிருந்து கிளம்பிட்டோ டேரக்டா வந்தாச்சு ஊருக்கு உம் நீங்க உங்ளுக்கு என் வேற இங்க தஞ்சாவூர் சைடுலா வந்திருக்கீங்களா
தஞ்சாவூர் வந்து தஞ்சா வூர் பெரியர் கோவில் வந்து ஸ்கூல் படிக்கும்போது வந்தது அதுக்கப்பறோ வர வாய்ப்பு இல்ல அதனால வரல ம் அங்கதானே அந்த இதெல்லா சொல்லுவாங்க சிவனுடைய அந்த கல்லுல எல்லா நூத்திஎட்டு
ஆமா ஆமா அந்த லி
ஆ லிங்கோ அதெல்லா இருக்குன்னு சொல்லின்னு சொல்லுவாங்க அப்புறோ வந்து இந்த பாடல்களுடைய அந்த ஸ்சுவரங்கள்ல தா அதுலதா பதிச்சிருப்பாங்க அப்டின்னு சொல்லிங்க சொன்
கோயிலே நல்லா வடிவமைச்சு சிற்பங்கள்லா நல்லா அழகா இருக்கு
ம் ம்
இன்னொரு வாட்டி வாய்ப்பு கடைச்சிச்சினா வந்து பாருங்க நல்ல அனுபவமா இருக்கு அ அதுக் எய்தாபிலே ஆப்போசிட் லே பாத்தீங்கனா பேர்ட்ஸ் பார்க் மார்லா வச்சிருக்காங்க அ அது நம்மளவே போயி ட்டு அந்த பறவைளுக்கெலா நம்மளே உணவளி க்கிற மாதிரி இருக்கு அதெல்லா உங்ளுக்கு ஒரு நல்ல அனுபவமா இருக்கு
ம் ஆமா ஆ கொழந்தங்கலா இருந்தாங்கனா வெக்கேஷன் கூட்டிட் போயிட்டு வந்தாகனா நல்ல ஒரு அனுபவமா இருக்கு
அ கொழந்தைங்கலா நல்லா ஆசைப்படுவாங்க பறவைகளல்லா பாத்துட்டு இருக்கற
இப்ப
ம் அதுவு நம்மள போயிட்டு பறவைகளுக்கல்லா உணவ அளிக்கிற மாதிரி இருக்கு நம்ளுக்கு நல்ல ஒரு பறவையோட
அ போதுபோது காலு இதாகுது த்த
வேற அங்க மழல்லா நல்லா பெயுதுங்களா